ங்ளா
ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
என்னங்க பண்றீங்க சாப்டீங்ளா
உம் நா சாப்ட்டே இப்பதா அண்ணா எங்களுக்கு ஆ இடியாப்பமூ சிக்கன் வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க சாப்ட்டோ நீங்க சாப்ட்டீங்களா
நாங்களாங்க நாங்க டீ சாப்ட்டோங்க என்னோட ஃபேவரெட் இடிப்ப அ இடியாப்பமு சிக்கன் சாப்பீஸ்ன்னு சொல்லுவோ நாங்க ரொம்ப புடிக்குங்க கேக்கு போதே ரொம்ப சாப்புட்னு போல
நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருந்தது சாப்புட்டோ
ம் அது எங்க ஊர் பக்கமு அதா ஃபேமஸ்ஸு ஆனா இப்ப என்னென்னா நா கல்யாணம் பண்ணி வந்த ஊர்ல வந்து பாத்திங்கன்னா இடியாப்பம் தேங்கா பாலு சாப் புடுவாங்க அ இடியாப்போ தேங்கா பால் வந்து இனிப்பாருக்கு நம்ம ஊரு பக்கலா நம்ம காரமா சிக்கனு சிக்கன் பக்கோடான் சொல்லுவாங்க சில எடத்துல சிக்கன் சாப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க சில எட்த்ல சில்லி சிக்கன் சொல்லுவாங்க இந்த மாதி மூனு பேரு இருக்கு அ அந்த மாரி வந்து சாப்ட்டுட்டு இது சாப்புடபோது எனக்கு வந்து சிரிப் ப்பாதா இருந்துதே என்னங்கடா இடியாப்பத்தோட இனிப்பு சாப்பட்றமாரி இருக்குன் சொல்லிட் ட்டு கொஞ்சனா காரோ சாப்ட்டாதா நல்லாருக்கொ சட்னியு என்னமோ இல்ல வடகறி கூட செய்வாங்க நல்லாருக்கோ கொஞ்சோ ஊருக்கு ஊரு மாறுபடுது
ஆனா இப்ப நா கேட்டது வந்து நீங்க சொல்ற மாரி இடியாப்பத்தோட பால் வச்சு சாப்ட்டா நல்லாருக்கோ அப்டின்னு எங்க வீட்லயு நா இப்ப கேட்டே கரெக்டா நீங்களுமே அதயே சொல்லிட்டீங்கெ
அ ஆனா நானுமே சாப்டுவே விரும்பி ஆனா அது ஒரு சாப்ட்ட திருப்தி வந்து கெடைக்காது காரோ சாப்ட்டா தா நம்மளுக் சாப்ட்ட திருப்தி கெடைக்கு இனிப்புனா அது சாய்ங்காலோ ஸ்நாக்ஸ் மாரி வேணா சாப்புட்லா டிஃபன் மாரி சாப்ட முடியாது ஆனா எங்க நா இப்ப கல்யாணொ பண்ணினு வந்துரு எடத்துலல்லா வந்து பாத்திங்கன்னா அதுவே டிஃபன் மாதி சாப்புட்றாங்க அ இப்ப வந்து பாத்திங்னா நாங்க வந்து சென்னை பக்கோல்லா இருந்தம்போது வந்து பாத்திங்னா நெறைய அ வந்து கெடைக்கொங்க அந்த மாதி இடியாப்போ எல்லா வந்து வித்துட்டே இருப்பாங்க அ வண்டில இப்ப வந்து அந்த அளவுக்கு வந்து கெடைக்க மாட்ருக்கு அ அதுனால நா இடியாப்ப பிளியறத வாங்கியே வாங்கிட்டே வீட்லே வந்து நா வந்து இடியாப்போ வந்து செய்றேங்க ஒரு வாட்டி செஞ்சு நல்லா வந்துருச்சு உங்குள்க்கு வே ரெசிபி வேணா கேளுங்க நா சொல்றேங்க நல்லா இருக்குங்க வீட்ல செய்யு போது
கண்டிப்பா வீட்டுல மம்மி கூட வந்து ராகி வச்சு இடியாப்பா செஞ்சு குடுப்பாங்க ஏனா அது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அப்டின் சொல்லிட்டு ஒரு சில நேர்த்ல அம்மா செஞ்சு குடுப்பாங்க நாங்களு சாப்டுவோ நீங்க ராகி இடியாப்பம் செய்வீங்ளா
ராகில செய்ய செஞ்சதுல்ல ஆனா நல்லது சாப்ட்ருக்கே கேளி பட்டுருக் ஆனா ட்ரை பண்ணனு என்னன்னா நாங்க வந்து இந்த பச்சரிசி மாவு இருக்குலங்க அத நல்லா வந்து பாத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சரிசி எடுத்து நல் நல்லா வெயில்ல வந்து அலசி ஒணத்தின்னுங்க நல்லா காயனுங்க நல்லா மத்திய வெயில்ல நல்லா இருக்குல அந்த மாதி வெயில்ல வந்து காய வச்சுட்டு அதுக்கப்பறோ அத வந்து என்ன பண்ணனுனா எடுத்து இந்த ரைஸ் மில்ல போய் குடுத்து நம்ம அந்த இடியாப்ப ஆ மாவ வந்து அரிசிய வந்து அரச்சு மாவா வாங்கின்னு வந்துர்னுங்க வாங்கின்னு வந்துட்டு அதுக்கப்பறோ நாம்ம அதுல இடியாப்போ செய்லா ஒன்னுமே கெடையாது நம்மளுக்கு தேவையான அளவு சுடு தண்ணி விட்டு அந்த மாவ வந்து பெசஞ்சிக்கணு நல்லா கொஞ்சமா உப்பு பொடனு நறைய போடக கூடாது இடியாப்பத்துக்கு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா மாவ போட்டு பெசஞ்சுட்டு இந்த முறுக்கு பிளிரதெல்லா கேள்விப்பட்ருக்கீங்ளா நெறைய ஷேப்ல வரு அதுல வந்து சின்ன சின்ன ஓட்ட ஒண்ணு இருக்கோங்க ஒரு ரவுண்டா சின்ன சின்ன ஓட்ட இருக்கோ அது இடியாப்போ பிளிறதுக்கு நல்லாருக்குங்க அத வந்து இந்த இந்த ஓம பொடின்னு சொல்லுவாங்க ஒன்ன அதுல கூட பிளிவாங்க அத அந்த இடியாப்ப பிளீறது அந்த இரியாப்ப பிளீறத எடுத்து அந்த மாவு மாவு வந்து என்னன்ன ஆரம்பத்துல வந்து கொஞ்சோ இந்த இந்த கன்சிஸ்டன்சில போட்ட இந்த கொழுக்கட்ட கன்சிஸ்டன்ல போடுவே பிலியவே முடியல அமுத்தி அமுத்தி பாத்துட்டு அப்புறோ வீட் ட்ல எல்ப் கேட்டுதா நா பிழுஞ்ச ஆனா இப்போ வந்து பாத்தீங்ன்னா அதுக்கப்புறோ நா எங்க ஊர் குள வந்து கேட்டே எப்டி வந்து ஈஸியா பிளிருது இல்ல கொஞ்சோ எலசா இருக்கணு மாவுகொஞ்சோ தண்ணியா இருந்தாதா நல்லா பிளிய வரு அப்டின்னாங்க செரின்னு சொல்லிட்டு கொஞ்சோ அதுலே கொஞ்சோ தண்ணிய தெளிச்சி பெசஞ்சிட்டு திரும்பியு என்ன பண்ண அத ரவுண்ட் ரவுண்டா பண்ணி நம்ம பிளியும் போது ஈஸியா இருந்தது நல்லா இட்லி குண்டாலயே வச்சுட்டே நல்லா தண்ணிய கொதிக்க வச்சு இட்லி குண்டால கொஞ்சோ ந்து ம் லைட்டா எண்ணிய தடவி அதுலே அப்டியே பிழிஞ்சு பிழிஞ்சு மூணு தட்டு வச்சுட்டு தேங்கா பால எடுத்து அதுல வந்து வெள்ளத்த போட்டு கொஞ்சோ ஏலக்கா தூள் போட்டு நல்லா சுவையா இருந்ததுங்க சாப்ட நீங்களு செஞ்சு பாருங்க
கண்டிப்பா செஞ்சு பாக்குறே நல்லா சொன்னீங்க எப்டி தெளிவா சோ செய்யணுன்றத தெளிவா சொன்னீங்க
நம்ம மிச்சருமே செய்யலாங்க இந்த இடியப்போ பிளியரதா நம்ம வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அது இந்த ஸ் சோம்ப சோமாசுன் சொல்லுவாங்க சோமாசா இன்னொரு ஒரு பேர் சொல்லுவாங்களே மிச்சர்ல ஒண்ணு வருமே குட்டி குட்டியா அது அதுவுமே நம்ம
மெலிஸா இருக்குஇல்ல ஆமா மெலிசா ருக்கு அது பேரு எனக்குமே ஞாபக வர்ல
ம் நாங்கலா வந்து பாத் எங்ன்னா மிச்சர் எல்லா செய்வோங்க ஆ ஆமா ஆமாங்க ஓம் பொடி ஓம்பொடி மாத்தி சொல்லிட்டே ஆக்சுலி என்னன்னா நம்ம மிச்சர் வந்து நாங்க என்ன பண்ணுவோனா நல்லா ஒரு பத்து கிலோ அந்த மாரி நாங்க வீட்லே செஞ்சுருவோங்க செஞ்சு ஒரு சம்படத்துல போட்டு வச்சுட்டோனா அது ரொம்ப நாளைக்கி வந்து இருக்
கடல மாவு இருந்தா வச்சு நம்மளே சமைக்லா எல்லாமே பண்ணிட்லா ஈஸியா இருக்கு வெறு
பஸ்டு இந்த காரா ஸ் போடணு ஓம் பொடி போடணு தண்ணிய அப்புறோ வந்து பொட்டுக்கட்ல தனியா பொர்ச்சுக்கணு வேர்கல்லயு தனியா பொடிச்சு கணு அதுக்கப்புறோ வந்து கரேப்பிலயு பொரிச் சுட்டு எல்லாத்தையு போட்டு ஒரு கலவையா போட்டு மிக்ஸ் பண்ணுனா மிச்சர் ரெடிங்க அ வீட்ல செய்யும் போது ஒரு தனி சுவைதா
ஆமா கடல மாவுல லட்டுமே பண்ணுவாங்க நல்லா இருக் இருக்கு அதுவுமே வீட்லயுமே செய்வாங்க சின்ன சின்னதா அதுமே நல்லா இருக்கு
ரெண்டு டிஷ்ஷு மேண்டரட்டியா செய்வோ என்னன்னா ஒன்னு வந்து கடலை மாவு இன்னொண்ணு ச்சு சாரி ஒண்ணு வந்து மிக்சரு இன்னொண்ணு வந்து லட்டுங்க லட்டுங்கலுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்ட்டா நம்ம நல்லா நெய் போட்டு செஞ்சோனா நல்லா சாப் டாயிடுங்க அத பொறிச்சி நம்ம போட்டு அந்த ஜீரா ஒட கலப்போல இல்லங்க அது வந்து நல்லா போட்டு ஒரு சம்படத்த போட்டு நல்லா குழு குழு கு குனா நல்லா வந்து பிடிக்க அந்த லட்டு வந்து நம்ம நெய்ல காசி ஓ அந்த முந்திரி பருப்பு எல்லா போட்டு பிசையு போது நல்லா பிசு பிசு நல்லா கையில புடிக்க நல்லா வருங்க நம்மோ தனியா செய்யாம ஒரு நாலஞ்சு சேர்ந்து செய்யும் போது சீக்கிரமா வேலையு முடியு ஆ செய்யதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாவு இருக்கும்ங்க நீங்க லட்
நாலல்லா தீபாவளி டைம்ல எல்லா நோன்பு எல்லா எடுத் து இது பண்ணு போது நல்லா செய்வாங்க பாட்டி முறுக்கு செய்வாங்க அதிரசம் செய்வாங்க மாவுல்லா பெசயும் போது அவுங்களே செஞ்சு எல்லாமே பண்ணுவாங்க பட் முறுக்கு அந்த போட்டு புழியுவோம்ல அத நா ட்ரை பண்ணுவன் அழுத்தி அழுத்தி அழுத்தி அழுத்தி பண்ணிட்டு இருப்பே ஆனா நல்லா வரு அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கு நம்ம கையாலே நம்ம சமைச்சு சாப்பிடடுறது இன்னு நல்லா இருக்கு பண்டிகை நால்லே இது ஒரு சந்தோஷம்னா முறு க்கு சாப்டடுறது அதிரசம் சாப்டடுறது லட்டு சாப்டடுறது
ஆமாங்க பண்டிகை நாலு நாளே வந்து இதெல்லா செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம அம்மாங்களு சேரி பாட்டிங்களு சேரி இப்ப இந்த காலத்துல வந்து அதெல்லா குறைஞ்சுட்டே வருதுே எல்ல காலே ஏ அவ்ள நேரோ உட்காந்து கிச்சன்ல அனல்ல செய்யணும்ன்னு சொல்லிட்டு எல்லா கடையில வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க
எல்லாம் இப்ப க ல்ல பேக்கிங் வேற போட ஆரம்பிச்சட்டாங்கனால ஈஸியா செஞ்சடுறாங்க எல்லாமே
ஆமா ஆமாங்க ஆனா அதுவு ஒரு சுகம்ந்தானுங்க தனியா நம்ம வந்து பண்டிகை நாள் வரும்போது அவங்கவுங்க வீட்டுல தனி தனியா ஒரு ஒரு விஷயங்கள் வந்து செய்வாங்க அது வந்து நல்லா இருக்கு ஒரு முறுக்க சுட்டு வச்சுட்டு அ அது எல்லாருக்கு பகிர்ந்து கொடு கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லா வந்து
ஆமா என்னதா கடையில வாங்கினாலுமே நம்ம வீட்டுல நமக்காக அம்மா எல்லாத்தையு கிளீன் பண்ணி சுத்தமா செஞ்சு
உஹ
ஷும் கொடுக்கு அது கஷ்டப்பட்டு செய்யு போது உடம்பு வலிக்கு ஆனா சாப்பிடும்போது அவ்ளோ நிம்மதியா இருக்கு சந்தோஷமா இருக்கு சுத்தமா இருந்த நம்ம சா ப்பறது இன்னொமு நல்லா இருக்கு சாப்டறதுக்கு எனக்கு எங்க வீட்டு்ல செய்யறதுன்றது ரொம்பவே பிடிக்கு அது ஒரு தனி ரூசிய குடுக்கு
ம் ஆமா ஆமாங்க என்னதா இருந்தாலு கொம பெண்களுக்கு தா வேல அதனால தா இப்போல்லா கடையில வாங்கிற மாரி இருக்கு அதனால என்னன்னா கொஞ்சோ ஆண்களு அவங்களால மு முடிஞ்ச உதவி வந்து பலகாரம் செய்யறத்துக்கு குடுத்தாங்கன்னா நாங்களுமே நல்லா செய்ய வந்து வாய்ப்பு இருக்கு கொஞ்சோ அசதி இல்லாம கொஞ்சோ வந்து ஆ சந்தோஷமா செய்வாங்க அதனால வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரு ஒரு வேல வந்து செய்யும் போது அந்த பண்டிகைனாலே வந்து ஒரு ஒரு நல்ல நினைவா இருக்குங்க
ஆமா பண்டிகைனாலே ரொம்ப சந்தோஷந்தா நெறைய பேர் வருவாங்க பட்டாசு வெடிக்கிறது குடும்பமா இரு க்கிறது சமைக்கிறது சாப்பிடுறது எல்லாமே ஒரு சந்தோஷமா இருக்கு
அந்த கறி கொழம்பு காலையில நம்ம குளிச்சுட்டு சாப்டும்போது அந்த சொகமே தனிங்க காலையில அந்த தீவாளி சமயத்துல இட்லியோ மட் டன் கொழம்போ இல்லன்னா இட்லியா சிக்கன் கொழம்போ நம்ம சாப் டோனா அப்டியே சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துர்லா இப்ப சொல்லும்போதே
ம் ஆமா அந்த போட்டி கொழம்பெல்லா வச்சு காலையில சுட சுட இட்லியில குடுப்பாங்க பாருங்க அதெல்லா அடுச் சிக்கவே முடியாது அதனாலதா நம்ம எலும்புக்கு வந்து உறுதிய குடுக்கு சாப்பிடும்போது அவ்ளோ ஆனந்தமா இருக்கு வயல் அவங்க வந்து அந்த இடிச்சு அம்மிலே இடிச்சு அங்க செய்யுற அந்த மசாலாங்களா வந்து சாப்பிறதுக்கு இன்னு ருசிய குடுக்கு நல்லா இருக்கு சாப்புடதுக்கு
ஆமாங்க சரியா சொன்னீங்க நீங்களு அ அந்த பண்டிகை நாள்னாலே ஒரு அலைச்சலும் செரி ஒரு சந்தோஷமு செரி எல்லா வந்து நெறைஞ்சிருக்கு சொந்த காரங்கெல்லா பாக்கும்போதே இன்னு நம்ளுக்கு வந்து ஒரு மனசுல வந்து ஒரு புத்துணர்ச்சி கெடைக்கு அடுத்த தீவாளிக்கு இது வரைக்குமே நம்ம அதுக்காக காத்திருக்லா இந்த தீவாளில வரம்போதே அடுத்த தீவாளி வரைக் குமே நம்ம காத்துட்ருக்கலா தீவாளினு மட்டு இல்ல எல்லா பண்டிகைகளு வந்து வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்த வந்து குடுக்குங்க
ஆமா கண்டிப்பா பண்டிகைனாலே ஒரு தனி சந்தோஷதா எப்ப வரு எப்ப வரு துணிக்காகவு நம்ம வெயிட் பண்ணுவோ புது துணி எப்ப போடணு அப்டின்றதுக்காகவு நம்ம எதிர்பாப்போ
இங்க பாருங்க அதுக்காக என் நாங்க நெறையோ ம் நாள் காத்துருப்போங்க இப்பதா இப்ப இந்த காலத்துலல்லா இஷ்டத்துக்கு துணி எடுக்குறாங்கோ ஒரு மாச த்துக்கே புது துணி எடுத்துட்டே இருக்காங்க அப்பல்லா நம்மளுக்கு வந்து வருஷத்துக்கு தீவாளி பொங்கல் அப்றோ மீதி உள்ள பண்டிகைகள் அந்த மாரிதா நம்மளுக்கு கெடைக்கு இப்பெல்லா அப்டி கெடையாதுங்க
ம் கண்டிப்பா பண்டிகைக்காகதா நானு வெயிட் பண்ணிட்டு இருக்கே உங்க கிட்ட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி
ஆமாங்க உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி நெறைய ம் ம் இன்ஃபர்மேஷன்ஸ்லா எனக்கு சொன்னதுக்கு சந்தோஷமா இருந்துதுங்க நன்றிங்க வச்சறங்க